ஹலோ கேக்குதா
கேக்குது உங்ளு கேக்குதா
ஆ கேக்குது என்ன சாப்ட்டாச்சா என்ன சாப்பாடே
இல்ல இல்ல இல்லுர் வந்து சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டோ
ஓ சேரி சே இல்ல போகெல
ஏன் போகல அப்பற எதுக்கு லீவ் எடுத்தீங்க
இல்ல சும்மா சொன்னே கல்யாண்க் போய்ட்டு நல்லா சாப்ட்டு த்தா வந்து பதினொண் மணிக்கே சாப்ட்டுட்டோ அதுனால நறையா சாப்ட முடிய்ல பன்னிரெண்டுக்கு போர வேல பதினொன்னு மணி நால
ச்சிங்ளா
ஆமா குடிச்சோ
ம்
கடைசில ரசம் விடும்போது பாயசமு ரசமு மிக்ஸ் ஆய்டி ச்சி சோறு ஒரு மாரி ஆய்டுச்சி எலையே ஒரு மாதிரி ஆய்டுச்சி ஓ சாட்
பயாசம் ஆ ச்சாட்
பால் பாய்சமு ஆம் ரெண்டு பாய்சமு வச்சிருந்தாங்க வித்து பூந்தியோடெ
போலி இல்லியா
போலி வெக்கலே ஒரு பூர் ஃபேமிலி நெனைகிறே
ஒ டா குடுக்கும் ஐயோ பாவம் கெல்வி உங்க வீட்ல பெரிய நல்லா அக்கப்போரா இருக்க போல பேக்கரவுண்ட்ல
ஆமாம் எங்க வீட்ல வந்து இன்னைக்கு வந்து எல்லாரு ஒரு குயிலுக்கு போறாங்க எங்க அம்மா
ம் நீ போவலியா
நா போகல ஏனா நாளைக்கு லீவ் எடுக்கணு போகணும்னா
சரி சரி
நமக்கு ஸ்டடிஸ் தானே முக்கிய அப்டி
ம்ம் நாளைக்கு எக்ஸாம்கக்கு ஏதாவது ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களா
இல்ல இனிதா ப்ரிப்பர் பண்ண போ அதுக்கு முன்னாடி நோட்டு முடிக்கணு டக்ஸ் நோட்டு அத
எனக்கு எதுவுமே நடக்கல நாங்க சும்மா நா காலேஜ்ல வந்து இருக்குறோ காலக்கே ஹா யாருமே வரல காலையில ஃபுல்லா ஃப்ரெஷர்ஸ் வந்தாங்க அவங்கள ஃபுல்லா வச்சி அருவ ஒரே மேல போய் ஜூஸ் குடுக்குறதும் அசிராதா இன்னிக்கு வந்த டிஸ்டிரிபியூடர்
ஓ செரி சரி ஓ ஜூஸ் எல்லா குடுத்தாங்களா
ஆமா எங்களுக்கும் கடச்சி நாங்களும் குடிச்சோ ஜூஸும் பிஸ்கட்டும்
ஏ லுசு இதுவும் இதுவும் தந்தாங்க
அதா நல்லா சாப்டிருக்கியே
ஆமா நல்ல சாப்பாடு ஆனா ஒரு சோகமான விஷயோ என்னன்னா கல்யாண வந்து ஒன்பதரையிலிருந்து பத்தர வரதா ஆனா நான் காட ஒழுங்கா பாக்காதனால ஒன்பது மணில இருந்து பத்து மணின்னு நனச்சிட்டு திரு கிளம்பிட்டோ
சரி ஒ சரி
நான் மண்டபத்துக்கு எண்டர்ராகிறேன் மூணு பேர் தா இருக்குறாங்க
ஆஹா உங்களுக்கு அந்த முகூர்த்த டைம்ல தான
டைம் வரு ஆமா ஒன்பது மணிக்கு அதாவது ஒன்பது அரைக்குதான அதுனாலதா யாருமே இல்ல பிறகு கல்யாண மண்டபத்துல கடயாது கல்யானோ கோயில்ல வச்சு அந்த அந்த அதுக்கு முன்னாடி ஆமா ஆமா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து
ம்
ஃபார்மாலிட்டடிஸ் எல்லாமே வந்து
சொல்லு சொல்லு நீ கிளியரா இல்ல கொஞ்சோ ஹலோ ஹலோ ஹலோ என்னது ஆஷிகா இருக்கீங்களா ஆபோசிட்ல இங்க எதவு கேட்கலங்கலே ஹலோ ம்